ஹலோ ஹலோ ஹலோ எங்கனவர எங்க னவர கட்டாத்துல இருன்
ஆல்மேட்டு அவத்த அசனண்ணா
யாரு
அவ யோசிச்சு யோசிச்சு நினக்கிற அலோ ஹலோ
ஹலோ என்னாடா பொழம்பிகிற
ஒத்தாசனா
யார்ரா சொல்றனா இவ இவ நீங்கற
ம் டுவல் டீ
அப்பயே போன் பண்றான் டா அச்சா இ அப்போ போன் பண்றது
ஓட்ரா வண்டா
எப்டி போலாமா எப்டி
ம் உ நா உத்தமா ஆ
ம்
நெல்லா குண்டாகு ஆது
அவளுக்கு அப்ப தாய்வே இல்லன்ற
அச்சா
டய் எவ்ளோப்ப நல்லாருக்கட்டு
னா ஆ
ஆ நா பேசுதா
கைதுல குத்திடா
ம் ம்
அவ போன் பண்ணிருந்தா வந்து குத்திருப்பா நானு
அவ ஒரு நாலு பேர் சம்பவ ஆ உனா கூலிக்கு வருவா அவங் ஃப்ரெண்டு
ஆ
அவ பத்து பேரு சமமா இருக்கனு
நல்ல வேல எனக்கு போன் பண்ணாதா நல்லதுதா உடு
போட்டு அடிக்கணு டமால் டீமில்னு
எதனால அச்சா
எதனாலே தெரிலயா
ஆ என்ன காலேஜ்ஜு நீ இப்போ காலேஜ் ஐ டி காடு போட்டுந்தியா
ஆ
ஆ ஐ டி காடு பாத்துதா இப்ப அடிச்சுக்கிறானுங்க
ம்
அடிக்கிறானுங்க
ம்
ம்
மய உருவாத்துல எங்க ஊட்ல
என்ன காட்டேலியா
சாப்ட்டே சாப்ட்டே நீங்க
ன்ன இன்ன சாப்ட்டே
கார கொழம்பு தா வேற என்ன சாப்டுவாங்க நீங்க
நங்குளு காரக்கொழம்பு தா சாப்ட்டேங்க
ப நீங்களு கார கொழம்பே வா
ஆ
ஜாலியா இருக்குற உன் லைஃப்ல
நீங்களு நீங்களு ஜாலியாருக்குற
என்னடா ஜாலியா இருக்கே
என்னப்பா லவ் பேர்ட்ஸ்ஸு
பைக் எடுத்துன்னு பா எடுத்துட்டு இ எம் ஐ வேற கட்டணு காசு வேர இல்ல ஒரு ரூபா இல்லே வேலைக்கு வேற போனு
ம்
வேலையு இல்ல என்னா பண்றது சொல்லா
அவுங்களு போட்டு நீ ஒன்னு கவல படாதட
என்ன முல்ல
அங்க ஏர்ல முள்ளு போட்டமே அந்த எடத்துல இருந்துச்சி
டே அது எப்யோ அது ஏத்துட்னா நானு ஒன்னு உடயேல்ல
ம்
ஆ ஒரே ஒரு ஒரு பாம்பு மட்டு ஒண்ணு மாட்ருந்து
ஆ இன்ன பாம்பு
தண்ணி பாம்பு தா அத அப்டியே அட்சே அடிலா அடிக்ளே அது கான அப்டியே தூக்கி போட்டு அது அதுயிருக்குற பெருசு சம பெருசாக்குது
ம்
அதா கனோட அப்டியே தூக்கி போட்டு அவ் தா ஏத்துணு வந்ட்டே
ம்
அதனால பாம்பு ஆனா முள் அற்த்துட்ட அத்துட்டு ஆறெல்லா முள்ள வெறுப்பாருகுது இப்போ வந்து இ எம் ஐ கட்ணு
மூணு மாசோ
ஆறயிரத்தி ஐநூற்பா கட்ணு
அவ்ளோவா சொல்ட்டாங்க
ம்
ம்
பெட்ரோலு வேற இல்ல வண்டிலே
டேய் நா வண்டி எடுத்து ஒரு மாசோ ஆகுதுடா பைத்தயோ உனக்கு இப்பதா தெரியுமா
ம்
நா வண்டி எடுத்து ஒரு மாசோ ஆவுது அதா ஒரு மாசோ இப்போ டி இ எம் ஐ
ஆ
தருவு அதோட வந்து முடிவாய் போய்ட்டு மறுபடியு வந்து காச எட்த்துட்டு மடிபடியு இ எம் ஐ கட்டி அட்டாகு ம் மழ வருதா
இதன இங்க ஏங்க
அவ காலேஜு போய்ருவான்டா காலேஜ் போய் வந்டுருப்பா இன்னேத்தி
ஆ ஆ
புர்ல அதா சொன்னனே ஆத்துல இந்து மாடு ஓட்டின்னு வந்துனுகுறன்டான்னுட்டு
நல்ல ஒண்ணு வீடியா
தோ அல்லா வந்த வந்துட்ட
ஆ வன்டியா பாரு எத்தின வாங்குறாங்கன்னு
உன்னு வரல பத் ப்ரோ
ஆ இதே ஒ ஓ நல்லா ஆட்ரான கேமு
ரோ போய் இடி பாத்தியா பயங்கரமா இடிக்குதா
எங்கா
டேய் எங்க வீட்டாண்ற
ம்
இப்ப எங்கே எந்தஊ எந்த ஊர்ல் இருக்குற ஊருக்கு போனயே வண்டியா இல்லியா
ஆ ஆரப்பற நாளைக்கு வரலானுக்கிற
எப்டி இனி கெளம்புனீனா இன்னிக் கெளம்புனன்னா நாளிக்கு வந்து சேருவியா
எங்கூரு கிட்ட தாக்குது
ஆ
ஆ நா யா
மாடு வேற ஒரு குட்டி ஒன்னு போட்டுக்குது நேத்து குட்டி போட்டுது
ஆ கடு முடு தர்ல
நீ ஊர்ல இருக்கிறயே நா எப்டி தரது
இல்னா மட்டு தந்துருவாறு மொதலாலா
சிவா வீட்டுக்கு வா இருக்குது தர
யப்பா
நீ நீ நா நாளைக்கு வந்துருவல
ம்
அயா வந்தோனே கேளு தற கூட்டி பயன் மா இருக்குது
ஹலோ ஏ
சொல்றா சொல்றா
கேகுதா
கேகுது கேகுது
ஆ
குட்டி ஒய்ட் கலரு இப்போ போய்ட்டு மாடு வேற பால் தர மாடுது சிக்கமா பண்ணுகுது
ஏன்னா அது தாபோய் ஆகணு
ஆ
நல்லா போயிட்டு பால் வேற வாங்கினு வரணு மில்க் என்னா பால்ணா மாட்டு பால்தா வாயனு வருவாங்கோ
ம்
இடியார் இடிராங்க வீடாண்ட
எது சிக்கினீரா
ஆனா இங்க குமராசு இல்ல
ம்
காமடி பண்ணுக்கறாண்டா பாலத்துல ஒக்கானு
ம்
அதா
என்ன சொல்றா
அவ உன்னதா கலாய்ச்சுனுக்குரா
என்னயா
உண்ணதா யார் கிட்ட பேசிட்டு இருக்கன்னு கேட்டாம்ப்பா எங்க அண்ண கிட்ட
ம்
எங்க அண்ண வந்து கேடல்லு அப்படின் தா அப்பமாட கேட்டா கொஞ்சன்னாத்துக்கு முன்னாடி
ம்
சுரேஷ் கிட்ட பேசு எதாது ஒண்ணுன்னா
ம்
அந்த நாய்கிட்ட எப்டிய சொன்னிக்கிறா அப்பட
அடியதுல்ல
அதாச்சுன
ம்
மழ வேற வர போது டா டேய்
மழ வேர போது டா சாக்கல்ல விட்டு ஒண்டரா நெத்த வாங்க செம்பேட்டியா வந்தே
வன்ட்டியா சவ எங்கீட்டுக்கு வேணாவா
சஜிர் வர இல்ல மயவர போகுது வீட்டுக்கு போலானுங்கறே அங்க இங் வெளியேதாங்கிறே வீட்டுக்கு போலானுங்ககிறே
சர் நா பைக் எத்துனு வரே
ஆ
இது ஏரி அப்டின் போய்ட்டு வர்லாமா ஐஜிப் ஐ ஜி பிளாட் வர்யு
சேரி வா வீட்ல இருக்க எங்க அம்மா கூப்புறாங்க இரு போய்ட்டு வார
ஆ
ம் வீட்ல எங்க அம்மா கூப்புறாங்க இரா போய்ட்டு வார
போயி்ட்டு வரியா
ஆ ஆ
ஏ நா பைக் எத்துனு வர வெளியவாங்கட்டு
சேரி உடு
அ
ம்